ஆ கேக்குதுப்பா வணக்கம்பா வணக்கம் தோழி
ஆ வணக்கம் உங்க பேரு
ஏ பேரு லக்ஷ்மிங்க
ஓகே
ல்ல நானு இந்த ஆப்லந்து கொஞ்சோ உங்ககிட்ட ஒரு சில விஷ்யங்கள்லா தெர்ஞ்சுக்லான்றதுக்காக ஃபோன் பண்ணிர்க்கே
சரிங்க கேளுங்க நா எனக்கு தெரிஞ்சதலா நா உங்ககிட்ட பகிர்றே
அதாவது இப்ப எங்க ஊர்ல வந்து திருவிழா வருதுங்க நாங்க போன வருஷோ நாங்க கொண்டான்னத விட இந்த வர்ஷோ அதிகமா கொண்டான்ணு நாங்க ஆசப்பட்றோ அத சிறப் ப்ப கொண்டு வரணுனா என்னென்னல்லா நாங்க சிறப்பா கொண்டோன்னா என்னென்ன நம்போ சார் சந் சந்தோஷமா வச்சுக்லான்றது வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்லான்றதுக்காக ஃபோன் பண்ணோங்க
ஓகே ஏங்கிட்ட கேக்க போறீங்ளா இல்ல சொல்ல போறீங்ளா
இல்ல சொல்லுங்க சொல்லுங்க உங்ளுக்கு தெரிஞ்ச தகவல வந்து எனக் அதாவது இந்த திருவிழால இந்த பண்ணீங்கன்னா இன்னு சிறப்பாருக்கு இதே உறவினர்களா கூப்ட்டுட்டு போனா இன்னு சிறப் பாருக்கோன்ற மாரி நீங்க எதுனா ஒரு இது குடுத்தீங்கன்னா ச சந்தோஷமா அந்த அந்த நாளை எப்பிடி கொண்டாடுலான்றத வந்து நீங்க சொல்லி் குடுத்தீங்னா கொஞ்சோ நல்லாருக்கு
அப்டிங்களா ஒண்ணுல்லங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா ஆ நம்ம வீட வந்து சுத்தோ பண்ணணு
அப்டிங்களா ஆ அதா ஆ
சுத்தோன்த்தா நமக்கு வந்து சோறு போடுன்ற மாரித் ஒரு இதுவே இருக்குங்ள
ம் ம் ம்
ஆமா அது வந்துட்டு நம்ளுக்கு எப்டின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கு
ம்.
எல்லாமே குடுக்கு அப்றோ நம்ப சாமியோட அந்த வெள க்குங்க அதெல்லாமே அழகா நம்ம மெயின்டென் பண்ணிட்டு ஒரு பூஜ அறைய நம்ம நீட்டா வெச்சோன்னாவே நமக்கு அதுக்கும் மேலுமே நமக்கு இன்னு ஒரு புத்துணர்ச்சியு குடுக்கு ஒரு ஒரு எட் என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியு நமக் குடுக்கு அதுக்கப்றோ ஆ நம்ம அன்னை க்கு அந்த திருவிழாக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன செய்வோ கூழு செய்வோ மாவிளக்கு செய்வோ அதுக்கப்றோ அ ந்த அ சாப்பாடு அதெல்லாமே செய்வோ தெரிங்ளா.
ஆ
அதெல்லாமே நம்ப ஒ எ
அதில்லப்பா ஒரு சிலரு ஒரு சி சில ஊர்லல்லா வந்து மொதல் நாள் இது பண்ணுவாங்க ரெ ரெண்டாவ்து நாள் இது பண்ணுவாங்கவ் மூணாது நாள் இத பண்ணுவாங்க நாலாவ்து நாள் இத பண்ணுவாங்க எங்க ஊரு பழக்கம் பா ப்ரோக இது பொறுத்த வரையு ஃபஸ்ட்டு நாளு அம்மனுக்கா அ சீர்வரிசை எல்லா போய் எறங்கிடு. ரெண்டாவது நாள் வந்து
வித்தியாசமா இருக்கு உங்குள்து ஆ
ஆ ரெண்டாவ்து நாள் வந்து அந்த அம்மனுக்கு ஏத்த மாரி கூழ் ஊத்தீருவாங்க அன்னைக் கூழ் வாக்கறத வந் ஊரே சேந்து கூழ் ஊத்துருவாங்க.
ஆம்மா இது எல்லா ஊரு வழக்கமுந்தா.
மூணாவது நாளு கரகோ அதாவது மூணாது நாளு வந்து சாரி அன்னிக்கு நை ட்டு வந்து க நைட்ல கரகெடுப்பாங்க இங்க இந்த ஊரு பழக்கோ வந்துது நைட்ல கரகு அ நைட்ல கரகொ எடுத்து அ அது வழிபடுவாங்க அது வந்து
இது நா கேள்விப்பட்ருக்கே சில ஊர்களெல்லா என்னோட என்னோட அக்காவு இருக்காங்க. அவுங்ளு சொல்லிருக் காங்க வ நைட்லதா அது கரகொ வந்து ஃபுல்லா சுத்திட்டு அ வி டிய விடிய சுத்துவாங்கன்ற மாரில்லா நா கேள்விப்பட்ருக்கே.
ம். இல்ல அது ரொம்பொ சூப்பரா இருக்கு எப்ப இந்த எங்க ஊர்ல வந்து ஆ எல்லாருமே சேந்து ஒர் ரசிக்கற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆடலும் பாடலும் கூட கெடையாதுங்க. நைட்ல நைட்ல அந்த கரகொ வர அழகே அழகுதா அவ்ளோ அழகா பண்ணு
ஆம்மா ஆம்மா அதுதா ஒரு அந்த தெய்வோ வந் து நம்ப்ள அந்த மாரி சிலிர்க்க வெச்சிடு.
ம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெஜமாவே அவ்ளோ அழ அருமையா இருந்துது.
ரியாமயே நம்ப இது பண்ணிடுவோ அ அப்டே பிரமிச்சு நின்டு அந்த ஒரு இதுல அந்த டிவோஷ்னல்லாவே நம்ப அதுக்குள்ள போயிடுவோ நம்ப.
ம் அவ்ளோ அருமையா இருந்துச்சி. அத வந்து எல்லாருமே ரசிப்பாங்க அந்தப் பூ வந்து இப்ப ந அந்த க் இது கொண்டு வராங்க இல்லிங்ளா? கரகொ கொண்டு வறாங்க இல்லிங்ளா அந்த கரகத்து க்கான செலவு வந்து ஒருத்தர் ஏத்துப்பாங்க ஊருக்குள்ள வந்து யார்ன்னா ஒருத்தர் ஏத்துப்பாங்க அத. அத வந்து ஒ ரு ஆறு போற எடத்துல தண்ணி வர எடத்துல மட்டு அத வந்து ஜோடிப்பாங்க. ஜோடிச்சிட்டு நாலு பேர் நிப்பாங்க யார் மேல அந்த சாமி வந் து நா எடுத்துக்றேன் கை நீட்றாங்ளோ அவங்க மேல தா அந்த கரக தலைல வந்து வெப்பாங்க அது வந்து அந்த நிகழ்ச்சி பாக்குறதுக்கே அவ்ளோ சூப்பரா இருக்
ஆமாம் ஒரு சிலரெலா நம்ப மாட்டாங்கல்லப்பா இந்த மா திய்யு ஓ இந்த மாரி சாமி எல்லா இருக்காங்களா இந்த வருதா அவங்களா தான அது இது பண்றாங்க அவங்களுக்
அந்த பம்ப ஒலியில ஆஹா அதுதா நிக்க வச்சுட்டு பம்ப ஒலியில பாட்டு பாடுவாங்க அந்த அம்மன வர வெப்பாங்க
ஓகே
அந்த பா பம்ப ஒலியில அந்த அம்மன் வந்து மெய் அ சிலிர் த்து கைய்ல கைய்ல எட்டுனு வந்து அந்த கரகமேல கை வைக்குவாங்க எனக்கு வேணுமன்டு அந் தலையில அது எடுத்து வெப்பாங்க அது ஊர்க்கோலம் மா வந்து விடிய விடிய வந்து தாலாட்டி ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆறு மணி ஆயிடு காலையிலே விடிகால்ல ஆயிடு நாலு மணிக்கு விடிய காலைல தாலாட்டி பாட்டுப் பாடி பம்ப ஒலியோட அழகா எடுனு வந்து எறக்குவாங்க பாருங்க அப்டியே நம் சிலுத்துரு அவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க
கு ஆ
ஆ எழுத்துறு அடுத்த நாள் வந்து ஆ ஆடு வெட்டி ஆ ஆ சிறுசு வந்து ஊர்வலோ வரு ஆடு வெட்டி சமச்சு அவங்கவங்க உறவினர்களெல்லா கூப்டு சாப்பாடு போட்டு மகிழ்ச்சியா இருந்து அந்த மாதிரியு செய்றாங்க அப்டி கொஞ்ச நேரத்துல வந்து அடுத்த நாள் இது எல்லா முடிஞ்சு இந்த மூணு நாளு முடிஞ்சு நாலாவது நாள் என்ன ஆகுதுன்னா ஆ அ மஞ்சள் நீராட்டு அதாவ்து மொற பசங்க பசங்க வந்து நம்ம அத்த பசங்க மாமா பசங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து மொற பச் சங்கலா வந்து நம்ம மேல மஞ்சள் நீராடி ஒரு உணர்வு ஒரு மாரி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த நாள் ஃபுல்லாவே கலர் பூசி ஹோலி எப்டி கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி அந்த கொ
து சைட்ல இருக்குறவங்களா நீங்
ஆ ஆமாங்க கிராமத்து சைடுல இருந்து நாங்கள்லா அத நல்லா கொண்டாடுவோ அரும்மையா இருக்கு அது இது வந்து சிட்டியில பாக்க முடியாது இது இந்த சென்னை சைட் சாமி கும்புடுவாங்க அது வழிபாடு இருக் கு அது கூல் ஊத்துறவங்க அவுங்கவு வுங்க ஸ்ட்ரீட் பொறுத்து அவங்க செஞ்சுப்பாங்க ஆனா இது ஊரே சேர்ந்து செய்யற துனால இந்த ஊர் மக்கள்ல ஒத்து அந்த ஒத்துமைய காட்டுவாங்க இந்த ஊர் மக் கல்லா சேந்து ஒரு ஒற்றுமைய காட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மனசுக்கு அவ்ளோ அருமையான நிகழ்வுகள்லா இருக்கு பெரியவங்கல்லா வருவாங்க அவுங்க கிட்ட ஆசிர்வாத கெடைக்கு சாமி ஆ கிட்டத்தட் ட ஒரு நாலு நாள் அந்த திருவிழா வந்து அவுங்கவுங்க வீட்ல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலவு வேற ஒரு நிகழ்வாவே இருக்கு‌ அந்த ஊர்
இல்ல நீங்க சொல்றதுலே தெரியுது நீங்க அதுல எவ்ளோ இதுவா இருக் குறீங்கண்டு ஈடுபாடோட இருக்குறீங்கன்றது எனக்கு புரியுது வருதா உங்க தி உங்க ஊர்ல திருவிழா வருமா முடிஞ்சுதா இல்ல இதுக்கப்புறோ தானாப்பா
என்னப்பா
திரு திருவிழா முடிஞ்சுதா இல்ல இதுக்கு அப்புறோ தானா
இல்ல தோழி இதுக்கு மேலதா அடுத்த வோ
சரி சரி சரி ம்
அடுத்த வார கண்டிப்பா வரோ நல்ல நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க வந்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பாத்துட் போங்க அருமையான திருவிழா ஒரு ஒரு நாளு என்ஜாய் பண்ணி அத வந்து அழகா கொண்டு போலா
ம் நா எங்க வீட் டலயு செஞ்சிருக்காங்க ம எங்க வீட்ல எப்டின்னா அந்த தாய் வீட்டு சீதனம் நீங்க சொன்னீங்க தெரியுமா அத வந்து எங்க வீட்டுலருந்துதா கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு அந்த பம்பை உழுக்கு சத்தோ அதெல்லா கேட்டுதா அப்டியே வீ ட்டுலருந்து அந்த கால்நடயாவே நாங்க நடந்து கோயில் வந்து பக்கத்துல தா ஒரு ஒரு கிலோ மீட்டர் தா இருக்கு நாங்க நடந்து போயிட்டு குடும்பமே போவோ செருப்பு போட மாட்டோ அந்த நேரத் துல பாத்தீங்கனா உங்களுக்கு கல்லு மண்ணு குத் திறதெல்லா சில சம்டைம்ஸ் நம்ளுக்கு எப்டி இருக்கு நார்மலாவே குத்துற மாரி இருக்கு வலி கு தெரிங்கள ஆனா அது கடவுளுக்கு செய்யும்போது அந்த ஒரு வலி எதுவுமே இருக்காது
தெரியாது ஆமா அது வந்து தெய்வ சக்திதா அது நாலு பதினஞ்சு நாள் காப்பு கட்டி ட்டு இல்லீங்க இது பதினைஞ்சு நாள் காப்பு கட்டி நெருப் புல எறங்குறாங்க பாத்தீங்களா ஒரு கால்ல அதே ஒரு நார் மல் நாள்ல ஒரு நெருப்புல கால் வச்சிருங்க
ம் ம்
கால்ல கொப்பள வந்துரும் புண்ணாயிடு ச ஏதோ ஒரு சம்திங் கிர் ஆனா
திருக்க
அந்த பட்டிகுலர் நாள்ல மட்டு ஒரு தெய்வ சக்தியோட அந்த நெருப்புல எறங்கும் போது அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த பாதத்துல அது வந்து நெஜமாவே நீங்க சொல்றது அது உண்மைதா தோழி ரொம்ப அருமையான பதிவு நெஜமாவே அத திருவிழா காலோனாவே இந்த தீபாவளி பொங்கல்ன்றத விட இந்த ஊர் திருவிழ ஊர் மக்கள் எல்லா சே சேந்து ஒன்னா கொண்டாடும் போது நெஜமாவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நெலதா கொண்டு வருது
ம் ம் ம் கரெக்டு கரெக்
ம் நீங்க நீங்க அதுதன் மாவிளக்கெல்லா கொண்டு போவீங்களா
ஆமாப்பா நாங்க அத எடுத்துட்டு போவோம் நாங்களே அதை கையால செஞ்சு அது ஒரு அழகா ஒரு பூ பூவோட அதை டெக்கரேட் பண்ணிட்டு அ எண்ணெ ஊத்தி திரி வெச்சு அத ஏத்திட்டு போற அந்த கையில அந்த அந்த பட்டு புடவை நகைய எல்லா உடுத்தி பொண்ணுங்க பூவல்லா வச்சுட்டு அது நடந்து போற ஒரு ஒரு ஒரு அது ஒரு அழகே தனிதா
தனிதா ம் ம்
டி சைடல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு பொண்ணுங்க
போனாலு ஐயயோ அது மறந்துட்ட பாருங்க ஆமா நெஜமாவே இப்ப திருவிழா வரு துனா எங்க ஊர் பெண்கள்லா எல்லா ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியான பொடவ எடுப்போங்க ஒரே மாதிரியான பட்டுப்பொடவ கட்டிட்டு வருவாங்க அந்த சின்ன இளம்பண்கள்லா வந் து ஒரே மாதிரியான அணி அணிவோ ஆம்பள பசங்க எல்லா நெஜமாவே அப்போ தா அந்த ஒற்றுமை வந்து ரொம்ப அதிகமா தெரியு நா ஏய ஊருடான் றமாரி இருக்கும் போது நெஜமாவெ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது பாக்கறதுக்கே
ம் நல்ல பதிவு நீங்க சொல்
ம்
நெஜமாலே இப்பருக்கற பொண்ணுங்களுக்கும் நீங் நீங்க சொன்னீங்கன்னாவே அது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடு
ஆமா ஒடையில தா இருக்குதே நம்பளோட அழகே என்னதா இருந்தாலு என்னதா மாடன் உலகத்த துள்ள நம்ம வந்துட்டாலு அந்த புடவ கட்டி மல்லிப்பு பூ வைக்கிறதுக்கான அழகு தனி அழகு தா பாவாட சட்ட கட்டிட்டே தாவணி போடுற அழகே வந்து ரொம்ப அழகான அஹ் நேரங்கள் தா அது பாக்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அது பாக்றகறதுக்கே
ஆமா
அப்பறொ தோழி நீங்க சொல்லுங்க உங்க திருவிழால நீங்க என்ன சிறப்பான உடை அணிவீங்க
நாங்க எப்பவுமே பட்டு பொடவதாக்கா பட்டு பொடவணிஞ்சி நகபோட்டுட்டுதா நா அந்த விலக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு
சேரிங்க சரிங்க தோழி
பேச பேச எனக்கு அப்டியே எனக்கு அந்த என்னோட திருவிழா வந்து
சரிங்க தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேர வந்து முடிந்து விட்டது நான் மற்றொரு கால்ல வந்து உங்கள கூப்புட்டு நான் பேசுற உ நன்றி தோழி
நன்றி நன்றி